ஹலோ கேக்குதா தோழி
கேக்குது தோழி எப்டிருக்
கேக்குதா தோழி அ சொல்லு அ நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க தோழி நீங்க அ என்ன பண்றீங்க தோழி நீங்க ஆ தோழி
ம்மா தா இருக்க தோழி
இதுவ்ல்லா செய்வீங்ளா தோழி பிரியாணில்லா செய்வீங்ளா தோழி நீங்க
ஆ செய்வ தோழி
ஓ செரி தோழி எந்த எந்த பிரியாணி செய்விங்க சிக்கன் பிரியாணியா ஓ சேரி சொல்லுங்க தோழி எப்டி செய்வீங்க அது நா செய்ஞ்சா கொஞ்சொ மிஸ்டேக் ஆவுது தோழி அத்தா கேக்கலான்னு ஆ
மசாலா ஐட்டம்ஸ்லதா மிஸ் கேக்காகு எப்பொமே நம்ப ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டா ஒ
அ
ஒரு கிலோ அரிசி ரைஸ் அரிசி போட்ணு தோழி ஈக்குவல் குவான்டிட்டில போட்ணு ஆம்மா
ஓ கம்மிய போடக்கூடாத நம்ப
கம்மியா போட்லா கம்மியா போட்டா அப்பி நல்லா கறி வந்து நல்லா தெரியு ரொம்ப அரிசி அதிகமா போட்டு கறி கம்மியா போட் ட்டாலு நல்லாருக்காது
ஆ நல்லாருக்காது ஆ செரி தோழி ம் மோர் ஆர் லெஸ் சீக்வெல்ல த்துக் சொல்றீங்க அ
ஆம்மாம்
நீங்க ஈக்குவலா எத்துக் சொல்றீங்க அது அப்பதா கொஞ்சொ கரெக்டர் அ
வேயந்தாக்காளி கூட நம்ப அந்த ஒரு கிலோவுக்கு ஏத்த மாரி கிட்டத்தட்ட அப்டி எட்த்துகிட்டா இன்னு சூப்பராருக்குந் தோழி பிரியாணி
ஆ இப்ப எப்புடி ஆ இப்ப ப்ப ஒரு கிலோக்கு எத் எவ்வளோவாங் காய ஆவு தோழி நீங்க சொல்றீங்க பிரியாணிக்கு இப்ப எவ்ளோ வெங்காய ஆவு
போல்ல கூட போட்டா நல்லாதாருக்கு அந்த மசாலா பிளேவர் நல்லா எடுத்து குடுக்கு
அ
ப்போ ஒரு கிலோ த வெங்காயொ அது மாரி ஒரு கிலோ தக்காளி இது ரெண்டு எடு எத்துக்கணும் ஒரு பத்து பச்சமிளகா பத்து ஒரு பத்து அஞ்சு பச்சமிளகா எல்லாத்தியுங் கட் பண்ணி வச்சிக்கிணு எண்ண ஊத்தி அந்த மா மசாலா ஐட்டம் எல்லாமே போட்ணு பட்ட லவங்கொ சோம்பு
அதெல்லா போட்ணு அ செரி செரி தோழி
மசால்லா ஐட்டம் எல்லாமே போட்டு அதுகப்ற வெங்காய போட்னு வெங்காயம் போட்டுனுதுக்கு அப்பற வெங்காய வந்து நல்ல பொன்னிறமா வதங்கணு
ஆ
ஆம்மா கண்ப்பா பொன்னிறமா வதங்கனாதா அந்த ப்ஃளேவர்வந்து ஸ்மெல்லு வந்து நல்லாருக்கும் பிரியாணியோட ஸ்மெல்லு வெங்காயொ நல்லா வதங்ககன்துக் அப்பற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பமே கொஞ்சொ நறைய போட்ணு பூடு கொஞ்சோ கம்மியா இருக்கணு இஞ்சி கொஞ்சோ ஜாஸ்தியா இருக்கணு தோழி
ம் ஓ அப்டியா ஏ ஏ இஞ்சி அப்டியா அப்டி சொல்றீங்க தோழி ஏ இஞ்சி அதிகமா இருந்தா நல்லா இருக்காதா
பிளேவர் வந்து நம்ளுக்கு நல்லா எடுத் து குடுக்கு அந் அந்த வாசன பிரியாணினாவே ம அந்த மசாலா தா முக் யமா மெயினே அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோ அதிகமாவே போட்டு அத நல்லா வதக்கிட்டோன்னா அப்றோ தக்காளி போட்ணு தக்காளி போட்டு நல்லா வதங்குனதுக் அப் அப்றோ அதுலயே நம்ப பச்ச மெளகா கொத்தமல்லி புதினா புதினா மெயினா பிரியாணினா புதினா கண்டிப்பா இருக்கணு
புதினா ஆ சரி சரி தோழி ஆ
மசாலா ஒன்னா வதக்கணு தோழி வதக்னதுக்கு அப்றோ கறி ம் கறி நல்லா கழுவிட்டு அலசிட்டு கறி எடுத்து போட்டு அத நல்லா வதக்கணு தோழி கூடவே வந்து மஞ்சத் துள்
ம்
மஞ்சுத்தூள் போட்லா அதுக்கப்றோம் தெ மெளகாத்தூள் மெளகா
தூள் வந்த் தன் மெளகா தூள் போட்ணு கொழம்பு மெளகா தூள் போட கூடாது தோழி தனி மெளகாத்தூள் போட்டாதா அந்த கலரு டேஸ்ட்டு ஒரு பக்கோ கலரு பிரியாணிக்கு அந்த கலர் நம்ப கொழம்பு மெளகாத்தூள் போடும்போது அந்த கலரு சரியா வராது தோழி
ஆ தனி மெளகாத்தூள் ஆஹா செரி தோழி அப்ப கலருக்கு இதுல யூஸ் பண்ண மாட்டீங்ளா நீங்க அந்த பவுடர் ஓ கேசரி பவுட் ஓ செரி செரி தோழி ஆ நம்ப இது போட்டா கொஞ்சோ நல்லா கலர் வந்து நல்லாருக்கு ஆ சொல்லுங்க தோழி
தயிர் தயிர் கொஞ்சோ ஊத்தணு
ஆ
தயிரு அப்ற எலுமிச்
தயிரு யா ஆ செரி சரி
தயிரு சாறு ஊத்தி அது நல் வதங்குனதுகப் ப்றோ தண்ணி ஊத்தணு அதா ஒர் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாரி எத்து ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறந் தா அரிசியே போட்ணு
ஓ செரி தோழி ஹா
போட்டு அரிசிய போட்டு நல்லா அது ரொம்ப கெலறி குடுத்துனே இருந்தா அரிசி அரிசி வந்து ஒடைஞ்சிடு அதுனால சும்மா அப்ப அப் பப்பப்போ கொஞ்சோ திருப்பி திருப்பி கெளறி விட்டு விட்டு அது அப்றோ அது அந் தண்ணி ஈரப்பதோ எல்லா போனதுக்கு அப்றோ என்னா பண்ணோ நா வெறகுல செய்வே எப்பமே தம் பிரியாணி செய்வே அப்டின் தம் பிரியாணி செய் குக்குலரு ஆமா குக்கர்ல வச் க்றதா இந்தா நம்ம தண்ணி தண்ணி ஊத்திட்டு அரிசி போட்டோனே குக் குக்கர் முடில்லா இப்ப தம் போட்ணு அப்பிடின்னா அந்த மொத்த தண்ணி இழுத்து அத சுண்டனுதுக் அப்பறமா மேல பிளே போ பிளேட் போட்டு மூடி அந்த கறி கறித் துண்டுங்க இருக்குது இல்லீங்ளா அந்த அனல் நெருப்பு அந்த நெருப் பெடுத்து மேல வச்சணு தோழி அந்த தட்டு ஃபுல்லா நெருப்பு வச்சிணு ஆனா அடில வந்து நெருப்பு இருக்க கூடா து அந்த அடில இருக்கிற நெருப்பெல்லா எடு அடில நெருப்பு இருந்தா அடி புடுச்சுக்கு தோழி
ஓ சேரி சேரி தோழி அந்த நெருப்புகள மேல வச்சுடு சொல்றீங்
ஆமா நெருப்பு எட்த்து மேல வச்சுட்டா ஆ கீழ இருக்கிற நெருப்பு எல்லா எத் து ஓரமா தள்ளிட்டு அப்பதா அடி புடிக்காம இருக்கு கரெக்டா ஒரு டென் மினிட்ஸ்சு கழிச்சி நம்ம ஓபன் பண்ணி பாத் தாவே பிரியாணி ரெடி ஆயிடு
பிரியாணி நல்லா இருக்கு ம் செரி தோழி இப்போ
உப்பு போட்டுக்கணு அது உப்பு சொல்ற மறந்துட்டே முக்கியமா அதானே உப்பு போட்
ஆமா ஆமா ஆ ஓ செரிங்க தோழி இப்ப நீங்க மட் மட்டன் பிரியாணி மட்டனுக்கு எப்டி தோழி சோ சொல்வீங்க இப்போ
மட்டன் இது வரைக்கு ட்ரை பண்ணதே இல்ல இதுவரைக்கு செஞ்சு பாத்ததே இல்ல தோழி ஆமா ஆமா தோழி மட்டன் சிக்கன்னா ஆ ஒட்னா வெந் நம்ம அரிசி சிக்கன் எல்லா ஒன்னா போடும் போது அது நல்லா வே பக்குவமா வெந்து போயிடுது
ஆ ஓ வேகாது அது ஆ ஆமா ஆமா தோழி ம்
ஒரு நம்மளுக்கு அந்த யோசனையே வர்ல பாத் இப்ப உல வேக வச்சுட்டு அதுக்கப்பறமா எத்து போடுவாங்ளா அது எதுமே தெரி
ஏ வேக வச்சுதாப் போடுவாங்க தோழி மட்டன்னா ஏனா வேவாதுல தோழி மட்டன்னு சீக் க்கிரமா அத்னால வேக வச்சுதா போடுவாங்க சிக்கன்னா அப்டியே வெந்துரூ சொல்வாங்க அதுதா தோழி கேட்ட நானு வேற நீங்க இந்த மாரி து தக்காளி சாதம் அது மாரிலா செய்வீங்களா தோழி நீங்க
அ செய்வந் தோழி
தாக்கா இ இப்ப நீங்க எப்டி செய்வீங்க நீ அ
க நம் சாதத்த வெடிச்சுட்டு செய்றது அப் அந் மாரி சாதோ தன்னியா வெடிச்சு எத்துக்கிறோமோ அ வெங்காயோ ஒரு நாலு வெங்காயோ நாலு தக்காளி இதெல்லா சின்னசின் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிங்னா
ஆ
வெங்காய வதங்கனத்துக்கப்பற தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெளகாத்தூளு உப்பு இதெல்லா போட்டு நல்லா வதங்குனதுக்கப்பற சாதத்த எத் து அதுல போட்டு களறி ரெடிப்ப அவளதாந்தோழி
அவ்ளோதானா ஆ ஓ சேரி சேரி தோழி நீங்க நீங்க வே ம் சொல்லுங்க தோழி
இல்ல ம் உருளக்கெழங்கு கூட உருளக்கெழங்கு சாப்பாடு வெண்டக்கா சாப் பாடு அது மாரி ஒ ஒரு ஒரு டிஷ்னா வேற வேற டிஷ்ஷு கூட செய்லா உருளக்கெழங்கு சாப்பாடுக்கூட அந்த வெங்காயந் தக்காளி ம் வங்காயந் தக்காளி வெண் வெண்டக்கா அதே மாரி வங்காயந் தக்காளி போடுணு தோழி வே அதே மாரிதா வங்காயந் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்டில்லனா வெறு பூண்டு வரைக்கு தட்டி போட்டா கூட நல்லாருக்
ஓ ஓ அப்டிங்களா
ஆமா வெண்டக்காயா வெண்டக்கா எத்து அதுல போட்டு நல்லா வதங்குனதுக்கப் அப்புறோ உப்பு மெளகாத்தூள்லா போட்டு அது நல்லா வதங்குனதுக்கப்பறந்தா நம்ப சாப்பாடு எடுத்து போட்டு கா ஒரு கலறு கலறிட்டா வெண்டக்கா சாப்பாடு ரெடியாயிடுந்தோழி
ஓ சேரி தோழி எல்லா எல்லா அந்த மாரித்தா எல்லா காய்களுக்கு போட்லானு
ஆமா உருளக்கெழங்கு வெண்டக் எல்லாமே அந்தமார் செய்லா முட்ட சாப்பாடு கூட அந்த மாரிதா அதேதா வங்காயந் தக்காளி எக்ஸ்ட்டா முட்ட சேத்துக்க போறோ
ஓ சேரிங்க தோழி இப்போ முட்டைக்கி அந்த பெப்பர்லா யூஸ்
யூஸ் பண்லா யூஸ் பண்லா கண்டிப்பா மெளகு தூளு யூஸ் பண்ணி செஞ்சு அதனுடைய டேஸ்ட்டே உன்னு கொஞ்சோ அதிகோ நல்லாருக்கு ஒடம்புக்கு நல்லது மெளகு தூளு பண்ணு
ஆ ஒங்க கொழந்தைங்கல்லா சாப்டுவாங்களா தோழி சாப்பாட்ட
அ அவ்ளோ அதிகமால்ல ஓரளவு மெளகுத்தூள கொஞ்சோ அவாய்ட் பண்ணுனு பசங்க அந்த காரம் வந்து அவ்ளோ சாப்ட மாட்டாங்க மெளகுத்தூள கட் பண்ட்டு வெறும் நம்ம மெ மெளகாத்தூள் மட்டு போட்டு செஞ்சா கொழந்தைங்க சாப்டுவாங்க தோழி
ஓ செரி தோழி அதுதா கேக்குற என்னா ப பசங்க வந்து அது காரோ காரன்வாங்க
அதுனாலதா பசங்களுக்குனு செய்யும்போது நம்போ கொஞ்சோ மெளகுத்தூள அவாய்ட் பண்ணிடறத்தா நல்லது
நல்லது ம் செரிங்க தோழி
நீங்க என்ன தோழி செய்ரீங்க வித்தியாசமா
நா எங்க தோழி வித்தியாசம்மா நா அத செரிலன் தா ஒங்ககிட்ட கேட்ட தோழி தான நா இன்யவரைக்கு ட்ரை பன்ல சொல்லிருக்கீங்கள இது எல்லாத்தையு வச்சு நா ட்ரை பண்ற தோழி கண்டிப்பா ஓகேவா தோழி ஆ சரி தோழி எனக்கு ஒரு அழைப் பு வருது நா அப்றமா கூப்பிட்றே தோழி
ஓகே தோழி ஆ ஆ பாய் தோழி